ஆ எப்டி இருக்கு உம் இருக்கறேன் கா எப்டி இருக்கீங்க
அங் நல்லா இருக்கேன்
ஓகேங்களா வீட்டுல எல்லாரும் எப்டி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்க எப்டி இருக்காங்க எல்லாம்
நல்லா இருக்காங்கக்கா
வீடே ரொம்ப அமைதியா இருக்கு பசங்கல்லாம் ஸ்கூல் போயாச்சா
ஆமா ஆமா போயிருக்காங்க இப்ப போய் கூட்டிட்டு வரணும் குட்டி பாப்பா மட்டும் விளையாடிட்டு இருக்காங்க ம் சாப்பிட்டீங்களாக்கா
ஆஹ்‌ இனிமே தான் சாப்பிடணும்ப்பா
ம் ஏன் லேட்டு
உ நா எப்போதுமே லேட்டு தான்
நீங்க எப்பவுமே லேட்டு தானா
அது சில டைம் சாப்பிடுவேன் சில டைம் விட்டுருவேன் அப்டியே
ஏன்க்கா
அது என்னமோ தெர்ல பசிக்க மாட்டிது
அக்கா நீங்க சாப்பிடாம இருந்தாலே வெயிட் போட்ருன்னனு சொல்லுவாங்க அண்ணா சொல்லுங்கண்ணா செரியிங்கான செரிங்கானா ஆ ஓகே ஓகே அலோ ம் சொல்லுங்க்கா
அங் அப்றோ எப்டி போய்ட்ருக்கு ஒர்க்கல்லா கட வேலல்லா எ
ம் அப்டியே போய்ட்டுருக்கு இப்பவே மூணு மணி ஆவ போதே நீங்க எப்போ சாப்டுவீங்க
அவ்ளோதா முடிஞ்சா சாப்டுவே இல்லன்னா விட்டுருவ
ஐயோ
அதுவு எனக்கு பிடிக்காத சா
சாம்பார் சாம்பார் பிடிக்காதா
படிக்காது
ம்
அதுனால அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அதுனாலயே சாப்டுறது இல்ல
ஒரு தயிரு அந்த மாரி ஏதாச்சு போட்டாச்சு சாப்
ஆ அதுதா சாப்புண்ணு பாப்ப இந்த வீ ஒரு மாதிரி எதுமே சாப்ட தண்ணி ஆகாரமா இரு நல்லா இருக்கு
ஆமா ஆமா ஜூஸ் அந்த மாரி
ஆமா அந்த மாரி நம்பி அழுவுறா போலயே
என்னங்க்கா
தம்பியா பாப்பாவா அழுவுறா
பாப்பா பாப்பா ஒரு ஒரு குட்டி ஒரு நூல் மாரி எடுத்து குட்டி பாம்பு குட் குட்டிப்பாம்புன்னு என்ன பயமுத்துறா
சூப்பர்
ஆமா குட்டிப்பாம் குட்டிப்பாம் அப்டிதா சொல்லுவா பாம்புன்னு முழுசா வராது ஆமா குட்டிப்பாம் குட்டிப்பாம் அப்டின்னு வா
செர்தா அவ இருக்கறதுதால உங்களுக்கு சீக்கிர டைம் போறதே
ஆமாங்கா அவுங்க பின்னாடியே ஓடணு
ஆமா
ரொம்ப சேட்ட
ம் ம்
பாத்துக்கிட்டே இருக்கணு எங்க போறாங்க எங்க போறாங்கன்னு
சேர்த்தா
கொஞ்சோ அசந்தாக்கூட தண்ணில்ல போய் விளையாட ஆரம்மிச்சிருவாங்க ஆமா
இந்த களைமட்டுக்கு ஓ ஒத்துக்காம போ போது பாத்துக்கோங்க
இந்த வெயில்லயு இடைல ஃபீவர் வந்துச்சு ஒன் வீக்கா
ம் அதா அதா ம் அப்றோ உங்க டைலரிங் ஒர்க்ல்லா எப்டி போது
டெய்லரிங் ஒர்க்தாக்கா இன்னிக்கி போயிருந்தோ ரெக்கா எங்களுக்கு இப்ப முடிய போவுது த்ரீ மந்து இதுவு முடிய போது அதுனால ரெக்காடு ஓர்க்கு இப்ப போய்ட்டுருக்கு ஒன் வீக்கா இன் இன்னிக்கி ஒரு ரெண்டு மணி வரைக்குமே அங்கதா இருந்து முடிச்சிருன்னு சொல்லிட்டு இருந்த ஆ இப்போ அந்த மினியேச்சர் மாரி போட சொல்லிருக்காங்க குட்டி குட்டியா தச்சு அந்த ரெக்காட்ல ஓட்ற மாரி அதுக்காக வேண்டி டாப்பு பேண்ட்டு கவுன் ஒண்ணு தைக் கணு ஆமா அத ஓக் உக்கார்லான்னு இருந்த செரி பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தெக்க ஆரம்பிக்கலா அப்டின் பார்த்த செரி தெக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள இப்போ குட்டி பையண வேற போய் கூப்புட போன்னு ஒரு மூனே கால் அந்த மாதிரி களம்பனு ஆமா கா கரக்டா இருக்கு காலையில எழுந்தா காஃபி போட்டு குடுத்துட்டு கடக்கி போய் பால் வாங்கிட்டு ஆமாக்கா கடக்கு போய் பால் வாங்கிட்டு அதுக்கப்பறோ வந்தனா கடை திறந்துடுவ அதுக்கப்பற குட்டி பைய்ய எழுந்துப்பா அவன களப்பிட்டு அவனுக்கு ஏதாச்சி காலையில சாப்ட குடு த்துட்டு மத்தியோ அவனோட ஸ்கூல்லயே அவனுக்கு லஞ்சு குடுத்துருவாங்க
ஓகே ஓகே
அதனா ஆமா அங்கே குடுத்துருவாங்க ஈவ்னிங் ஸ்நாக்ஸ்சு அங்கே குடுத்துருவாங்க
ம் ம் ம்
அ காலைல மட்டு நம்ப டிஃபனு ஸ்நாக்ஸ் மட்டு குட்த்தனுப்புனோ அவனோட ஸ்கூல்ல வந்து ஃப்ரூட்ஸ் மட்டுந்தா அலோவ்டு
ஓ ஓ
வேற எதுமே இல்ல ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டுந்தா ரெண்டு டேட்ஸ் வெக் க்கணு ரெண்டு பாதாம் வெச்சு குடுக்கணு டெய்லி கம்பல்செரி இதுதா அவனோட ஸ்நாக்ஸே ஆமா அதுக்கே ஒரு தனி செலவு நா இந்த ஆப்பிளு மாதுள் ள அதுகப்றோ ஆரஞ்சு அது குடுத்தனுப்புவே அதிகமா ஆப் பிளே குடுத்துட சொல்லுவா
ஆ ஆ ஆ ஆ
மே ஆப்பிள் தா குடுத்து விட்டே நேத்து ஆரஞ்சு இருந்துச்சு குடுத்து விட்டே
ஓகே
அதே குடுத்து விட்டோனா பாப்பா இருக்கா அதுக்கப்ற அவள சாப்ட வெச்சுட்டு
ம்
திரும்ப நாங்க சாப்ட்டு டெய்லரிங் கிளாஸ் போயிடுவோ போயிட்டு வந்து திரும்ப சமச்சிட்டு மதியான சாப்ட்டுட்டு கொஞ்ச நேர இந்த மாரி ரெஸ்ட் எடுத்துட் டு திரும்ப குட்டி பையன போய் கூட்டிட்டு வந்துர்ணு அப்பப்போ எங்க கடைய மட்டு லாக் பண்ணிட் அப்பப்போ கட் டைய மட்டு லாக் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு ஓடிடுவோ டெய்லரிங் கிளாஸா இருக்கட்டு ஸ்கூலுக்கா இருக்கட்டு
ஓ ஹோ ஹோ ஆ எது இந்த மாரி கிரா இந்த டிபார்ட்மென்டல் ஸ்டோர் மாரியா
சும்மா கிராசரி ஷாப் மாரிதாக்கா வீட்டோடே ஒட்டி வெச்ச மாரி வெச்சிருக்கோ
சேரி சேரி சே
இங்க எங்க வீட்டுக்கிட்ட பக்கத்துலே மெயின் ரோடு எல்லாமே இங்க பக்கத்திலே இருக்கு அதனால பெரிய பெரிய பொருள்லா கூட கால் கிலோ பாக்கெட் அரை கிலோ பாக்கெட் கூட ரேர் தா சின்ன சின்ன சர ஐட்டம்ஸு
ஆ ஆ
நூறு கிராம் பேக்கெட்ஸு பருப்புலா அந்த மாரிதா வாங்குவாங்க இங்க மோஸ்ட்லி பேச்சுலர் பசங்க நெறைய இருக்காங்க இங்க வாடகை இதெல்லா அதனால அவ்ங்களுக்கு ஏத்த மாரி
கரெக்ட்டு தா கரெக்ட்டு தா
ம் ம்
எதோ ஒரு வேலன்னு ஒன்னு பண்ணிக்கிட்ருக்கோம்ல
கண்டிப்பா
ம்
ம் அப்டியே போவோ
ம மத்த அ இதெல்லா பண்ணிட்ருங்கீங்ளா ஸ்டிச்சிங்கு இதுல த பண்றது பெரிய விஷ்யம் தா
ஆமாங்க்கா
இப்ப ஒங்களுக்குன் எதாவ்து தச்சீங்களா ஆ ஆ
ஆமா எதுமே தெரியாம இருக்க கூடாதுல்லக்கா நமக்காக நமக்கு பண்ணிக்கிற அளவுக்காச்சு நமக்கு தெரியணுன்னு எனக்கு ஒரு ஆச
கரெக்ட்டு தா
ஒரு மேக்கப்பா இருக்கொட்டு ஒரு மெகந்தியா இருக்கொ டு ஒரு சாரீ கட்றதா இருக்கொட் சமக்கிறதா இருக்கொட்டு எல்லாத்லியு தெரியாதுன்றதுக்கு ஓர் அளவ்க்கு எனக் தெரியு
அ அ அ சேர் சே நல்ல பழக்கொந்தா அது
ஆமா இப்ப ஸ்டிச்சிங்க்கே வெளிலலா எவ்ளோ வாங்குறாங் அக்கா
ஆமா கௌஸ்கல்லா வந்து ஃபிஃப்டிக் மே நல்ல வர்து
ம் ப்ளவுஸ்லா நா தெக்கும்மோது ஒரு டூ ஹண்ட்ரட் இந்துச்சு டூ ஃபிஃப் டீர்ந்துச்ச இப்ப கம்பல்சரி த்ரீ ஹண்டரட் தரீ ஃபிஃப்டி வாங்குறாங்க அதுவு ஆமா நம்பு ஒரு டிசைன் சொன்னா அதுக்கு ஒரு காஸ்ட்டு போற்றாங்க
ஆமா
அதுக்கு நம்மளே தெச்சுட்டு போயிட்லாம் போல இல்ல அக்கா அந்த கடைக்கு வெளிலே சும்மா போட்ருக்கு அ டெய்லரிங்கு இருக் குன்ற மாரி போட்ருக்கு ரொம்ப ரெகுலரா டெய்லி அந்த மாரிலா தர மாட்டாங்க ஆனா அப்பப் போ வந்து ஓர அடிக்கிறது இந்த மாரி வந்து ப்ளவ்ஸு தெக்கணுன்னா குடுக்குறது அந்த மாரி வந்து குடுப்பாங்க இப்போ அந்த ட்ரெஸ் சுக்கா இந்த டெய்லர் கடைலலா ரெகுலரா வந்துட்டே இருக்கு ஆட்ரு க்ளாத்து அப்டின்றாங்ள அந்த மார் லேலா இல்ல ஆனா குடுப்பாங்க தெரிஞ்சவுங்களா இர்ந்தா கண்டிப்
அ அ அ சேரி சே நானு அத மாரிதா பண்ணிக்கிட்ருக்க வீட்லே அ எதோ இந்த பந்தகா பொண்ணுங்க இருக்காங்கல்ல நெறைய பொசங்க இருக்காங்க சோ அவுங்க
என் என்ன ஒரு கஸ்ட்டன்னாக்கா இதுல தெக்குறாங்க ஆனா பைசான்றது அவ்ளோ சீக் கிரோ வரமாட்டேங்து அதுதா அதுதா ஒரு கஸ்ட்டோ
யாமா
வாங்குறது ஒரு பெரிய விஷ்யமா இருக்கு அவுங்ககிட்டர்ந்து
கரெக்ட்டு தா அது என்னமோ கரெக்ட்டு தா
அவசரோ அவசரன்றாங்க ஆனா தெச்சு குடுத்தா செரி செரி பாயின் ட்டு பேயற்றாங்க அவுங்ள பாக்கும்போதுதா நம்ப கேக்குறதா இருக்கு ம் யோசிக்க மாட்றாங்க மறக்கல்லா மாற்றாங்க கா யோசிக்க மாற்றாங்க அவுங்ளுக்கு மட்டு எப்புடி வரு பைசானு யோசிக்க மாற்றாங்க
கரக்ட்டு தா இல்லல்ல நால்லா மறந்து கூட போய்டுவ சில டைமு
ம் ஓ நீங்க காசு கேக்றதுக்கே
ஆமா ஆமா
அவுளோ டிலே பண்ணுவாங்க அப்போ
அதுல பசங்க ரொம்ப தெரிஞ்ச பசங்கன்னா அவுங்கள்ட்டலா காசு வாங்குறது கடையாது நா ஸ்டிச் பண்ணி குடுத்துட் அக்கம் பக்கத்துல ரொம்ப நெருக்கமா உள்ளவங்கல்ட்டலா நம்ப எப்டி வாங்குறது அது ஆமா தெரியாதவ்ங்கனா பரவால்ல தெரிஞ்சவங்க நல்லா பழக்கம் அவுங்கள்ட எப்டி வாங்கறதுன்னு விட்ருவ நானு
ஆனா இப்போ நம்ம ட்ரெஸு ஓரோ அடிக்கறதுலயே காசு வந்துருதுக்கா ஒரு ப்ளவுஸு வெட் டி அத வே கட் பண்ணி அத தெச்சு வ ஆ இதுவே நம்ம ஓரோ அடிச்சே வாங்கிற்லா போல ஒரு மூணு டாப் ஓரோ அடிச்சா அந்த லைனிங் ப்ளவுஸ் லைனிங் இல்லாம தேக்கிற ப்ளவுஸ் வோட காசு ம் டைமு எடுக் க்குது கொக்கி கட்டி ஐ பட்டி வெச்சு லைனிங் இல்லன்னாதா தெக்கிறோ
கரெக்ட்டுதா
இங்க ஒரு ஒரு ஆயாலா எண்பது ரூபாதான நீ நூத்தி இருவது ரூபா சொல்றேன்னுவாங்க
அதா அந்த காலத்திலயே இருக்காங்க அவுங்க இருக்கிற உங்க குத்தக ஒரு அந்த காலத்திலயே இருக்காங்க
ஆயா நீ குடுக்குற எண்பது ரூபாய்க்கு நான் ரெண்டு டாப்ப தெச்சு அந்த காச திருவ போலா ஆயா அப்டின்ற மாரி இருக்கு கரெக்ட்டுதானாக்கா ஹலோ ஹலோ அக்கா கேக்குதுங்களா ஹலோ அக்கா